பாடு வந்து பாத்தா நறைய எடத்துல இருக்கு அந்த மாசுபாடு வந்து ந றைய விதத்துலையு இருக்கு அப்டி பாக்க போனா எனக்கு தெரிஞ்சு மாசுபாடு இந்த வண்டிக புகையினால வர மாசுபாடு அதிகமா ருக்கு ஒரு பக்கோ வந்து பாத்தாக்கா தண்ணீர் அத விட மோசமானது என்னனாக்கா இந்த பருவநிலை மாற்றத்துனால என்ன ஆகுனா ஒரு சில நாள் அந்த பருவநிலை மாற்றம்னா எப்பல்லா நடக்குதோ அப்பல்லா வந்து அந்த க அதாவ்து அந்த தண்ணீர் மாசுபாடுங்கறது வந்து அதிகமா ஆகுது இப்போ மழ பேஞ்சாக் அதிகமா வந்து அதுல கலக்கப்படுற ஒரு இதுவா இருக்கட்டு அதுல வந்து தேங்கி நிற்கிற தண்ணி அங்க இங்கன்னு அ நெறய எடங்கள்ல வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு நெறய அதாவது ஒட்டுமொத்த இதே பாத்துட்டோனா ஒரு இந்த மாசுபாடுல்லா நிறைந் த ஒரு உலகம தா ஒரு சில இதெல்லா இருக்கு அ நீங்க அந்த மாதிரி அதிகமா வந்து பார்த்த இந்த மாசுபாட்ல எதா ச்சு உங்களுக்கு தெரியுமா எதாவ்து
ஆமா கண்டிப்பா இப்ப இருக்கிற கால சூழ்நிலை பாத்தீங்கனா மாசுபாடு காற்று மாசுபாடு அ அப்புறோம் வந்து அ ஆ ம் மாசுபாடுலியே இப்ப நெறைய ம் வந்துருச்சு ஒளி மா மாச மாசுபடுதல் இந்த மாதிக்கு இருக்குது அதுலியு நெறைய பா த்தீங்கன்னா இந்த காற்று மாசுபாடு எப்போ வரும்னா இந்த காத்து காலங்கள்ல வந்து அதிக அளவு புழுதி வந்து களப்பிட்டு வரு அந்த மாரி வரையில பாத்தீங்கன்னா வேகமா வந்து அந்த நோய்கள்லா மக்கள்ட்ட வந்து பரவு அன் நேரோ தா அப்போ வந்து ரொம்ப அ என்ன ஆகுனா அந்த ப காற்று மாசுபடுறனால நுரையீரலுக்கு பீரெச்சன வரு அதுக்கப்புறோ ஒருத்தவங்கள்ட்ட இருக்கிற ஒரு வியாதி வந்து வேகமா அந்த நேரோ வந்து பரவு அன்ற காற்று மாசுபடுல பாத்தீங்கன்னா அதே இது இன்னொரு இது என்னன் பாத்தீங்கன்னா ஒலி ஆ ஒ ஒலி பெருக்கி வெச் ச்சு மாசடைவு செய்வாங்க காற்று அ த அனாவசியமா அங்க வந்து பெரியவங்க ஏதாவ்து இருப்பாங்க பக்கத்திலியே வந்து ஏதாவ்து ஒரு ஒலிப்பெருக்கிய வெச்சு ஒலிய எழுப்பி பயங்கரமா அந்த கோவில் இதுலெல்லா வந்து செய்வாங்க அப்பிடி செய்யல வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு ம் என்ன ஆகுதுன்னா அவ்ங்களுக்கு வந்து அ அந்த அதிர்வலைகளை தாங்க முடியாம சில பெரியோங்களுக் ல்லா வந்து ஒரு மாதிரி அ ஆகி அவுங்க தலவலியிலியே இருப்பாங்க நெறைய அந்த இதெல்லா இருக்குது அந்த மாசடைதல்ன்றதுல வந்து அதுலியு குறிப்பா வந்து ம் இப்ப ஒரு சில வருடங்கள் பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு அ மாசுபாடு வந்து உ உலகம் முழுக்கவே இருக்கு அ கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா நம்ம அ சுவாசிக்கிற காற்று கூட வந்து இப்ப வந்து கொறஞ்சிச்சுன் சொல்றாங்க அளவீடுகள்ல பாக்கையில வந்து அந்த ஆக்சிஜன் சொல்ற அளவீடு வந்து கொறஞ்சிருக்கு காற்றுல அதனால ரொம்ப வந்து மாசடைஞ்சிருக்கு அப்பில்லா வந்து சொல்லிட்ருக்காங்க நீங்க அத பத்தி என்ன நெனைக்கிறீங்க இந்த காற்று மாசு அடைதல் பத்தி
கண்டிப்பா இந்த காற்று மாசு அப்டிங்கறது இந்த அதிக அந்த பட்டாசு இ அதாவ்து அந்த கு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த பட்டாசு இந்த தீபாவளி நேரங்கள்ல வந்து ப அதிகமா வெடிக்குமோது என்ன ஆகுதுன்னா அது வந்து காத்துல கலந்து நம்ம சுவாசிக்கிற அந்த காத்தே வந்து ஒரு நச்சுத்தன்மை உள்ளதா மூச்சு திணற அளவுக்கு வந்து கொண்டு போதுன் வந்து நம்ம அந்த அந்த டை அந்த நேரோ வந்தா நம்ம அதாவ்து இந்த செய்திகள்ல எல்லா சொல்லுவாங்க அது என்னமோ உண்மதான் ஏன்னா கொஞ்சு நேரோ நம்ம பட்டாசு வெடிச்சுட்டு உள்ள வந்துட்ட பிறகு என்ன ஆகுனா அந்த பொகங்கிறது வந்து நம்ம வீட்ட சுத்தி சுத்திட்டேதா இருக்கு வீட்டு உள்ள இருக்கு சில நேரங்கள்ல அந்த இததா அந்த காற்ற தா நம்ம சுவாசிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இது போக இன்னு வந்து இ இடுக்கு இடுக்கா வந்து பெரிய பெரிய நகரங்கள்ல வந்து இதுக்காகவே ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து வச்சிருப்பாங்க இத்தன மணிக்கு மேல இந்த பட்டாசுல்லா வெடிக்க கூடாது அப்டீனு அ எ அது சட்டம் போட்டது வந்து இப்ப அதிகமா இருக்கலா ஏன்னா இப்ப வந்து எதோ நெறைய அந்த பொக வர ரொம்ப அதிகமா பொக வரதோ அந்த ரொம் அதிகமா அந்த இது எல்லாமே என்னென்னமோ பட்டாசெல்லா சொல்லி வெடிக்கிறதுனால அ இப்போ ந பெரிய பெரிய நகரங்கள்ல கிராமங்கள்லே இந்த மாதிரி இருக்குமோது இன்னு பெரிய நகரங் கல்ல பெரிய பாதிப்ப உண்டாக்குது என்னனா அ அதாவ்து தீபாவளி அந்த மாரி நேரங்கள்ல தா இந்த மாதிரி வான பட்டாசு இதெல்லா வந்து அதிகோ வெடிக்கிற வெடிப்ப நேரோ அது அப்ப வெடிக்குமோது ஒரு அந்த எடமே எப்டி இருக்குன்னா அ எதிர்ல வரவங்க தெரியில ஒரு மாதிரி இருக்கு அசௌகரியம் அப்டின்னு ஒரு விஷ்யோ வந்து சொல்லுவாங்க என்னன்னே பண்ணு சொல்ல தெரியாத ஒரு மாத்ரி ம் பெரியவங்கெல்லா நீங்க சொல்ற மாதிரி அதாவது அவுங்களுக்கெல்லா வந்து மூச்சு ப்ரெச்சனைன்றது அவ்ங்களுக்கு ஒடம்புல வந்து அந்த இத தன்ம கம்மியா இருக்கு அது ஒரு எதிர்ப்பு சக்தி இதெல்லா இருக்கும் போது அவ்ங்குளுக்கு தேவையில்லாத வந்து விஷயங்கள் வந்து ஒடம்புக்கு உபாதைகள் வர்றதெல்லா நம்ம பாக்குறோ கண்டிப்பா இந்த மாதிரி இது அதிகமாதா ருக்கு
ஆமா உண்மையாவே அ வயதானவர்கள் வந்து இது ரொம்ப வந்து இதுலால பாதிப்படையறாங்க மாசுப அ டுதல் நடக்கறனால அ மாசுன்றது இன்னு பாத்தீங்கென்னா அ ம் காற்று அப்புறோ குப்பைகள் வந்து அதிக அளவு போட்டு அத ஒரு பக் கோ வந்து எரிக்கிறாங்க எரிக்கெல எல்லாமே வந்து ஆ ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் ஒரு பன்னெண்டு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி ல்லா பாத்தீங்கன்னா அ வேகமா வந்து அந்த அதுடைய புகை அந்த மாசு இதெல்லா வந்து மேல வந்து வளிமண்டலத்துக்கு போயிடு ஆனா இப்ப என்ன செய்யுதுன்னா நமக்கே தெரியு அ எதுவுமே வந்து அந்த இது மேல போகாம நம்மளுக்குள்ளயே பக்கத்திலேயே அந்த இடத்துக்குள்ளயே எப்படி இப்ப நம்ம நாலு அறைக்குள்ள போட்டு அ ஒரு புகைய வச்சி நம்ம இது பண்ணோனா உள்ளயே சுத்தோ அ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு மாறி இருக்கறனால என்ன ஆகுதுன்னா நமக்கு வேகமா வந்து அந்த நோய்கள் வந்து வருதே அ என்னென்னல்லா இப்பலா நோய்கள் வருது சொல்ல முடியாத நோய்கள் அதெல்லா பரவுறதுக்கு காரணமே இதுதா இதுக்குதா வந்து ம் என்ன சொல்றாங்கன்னா தா வளக்கணு அ அப்டின் சொல்றாங்க அ என்னால எனக்கு தெரிஞ்சு நல்லா மரோ வளக்கலா அ என்னென்ன வந்து காற்று நல்ல காற்று தூய காற்று குடுக்கக்கூடிய விஷ்யங்கள்ல இதெல்லா ருக்கோ அதெல்லா மேம்படுத்துனா இந்த அ காற்று மாசடையறதுல வந்து தப் பிக்கலா அதே மானிக்கி அ அ இப்ப அரசாங்கம் வந்து எ என்னதா அந்த கட்டுப்பாடு அந்த புகை வராத விஷயங்கள் லா என்னதா பண்ணாலுமே அ அ இந்த மரங்கள் வளக்குறது செரி அதே மானீக்கி அ இன்னு என்னல்லா வந்து காற்று மாசு அடையறதுக் கு ஒரு ப்ரெச்சனையா இருக்கோ அத வந்து ஒ கொறச்சிக்கணோ அப்படின்ற ஒரு விஷயமு செரி எனக்கு தெரிஞ்சு அ அந்த வாகனங்கள்லா வந்து அ இருக்குது அ நான்கு சக்கர வாகனங்கள் எல்லாமே இருக்குது அதெல்லா என்னுடைய கணிப்பு படி என்னன்னா அ அதாவ்து உள்ளூரு கள்ல வந்து ஒரு இடத்தல இருந்து இன்னொரு எடத்துக்கு பயணிக்கணு அப்டின்னா இரண்டு சக்கர வாகனமும் இல்லன்னா பேருந்தும் பயன்படுத்தலா அ மத்தபடி வந்து அந்த நான்கு சக்கர வாகனங்கலா ஒரு பெருமைக்காகவே சில பேர் வந்து பக்கத்துல இருக்கிற கடைக்கு கூட எடுத்துட்டு போவாங்க அது அந்த மாரி செ கூடாது முடியாதவங்களுக்கு வேணும்னா அத அனுமதி குடுக்கலா இந்த மானிக்கி நெறைய அரசாங்கம் வந்து இதுல எல்லா முன்னெடுத்து பண்ணாங்களா அந்த ஒரு அ து மாசுவு கொஞ்சோ குறையு காற்று மாசு குறையு அதுக்கப்புறோ அந்த போக்குவரத்து நெரிசல் அ நெறைய இது வந்து இதனால அ அதே மாரி எரிபொருள் மிச்சமாகு அதனால காற்று வந்து மாசடையறது கொறயு இந்த மாரி அ ஒரு சின்ன சின்ன வழிமுறைகள் வந்து எதாவ்து அரசாங்கம் சேந் செஞ்சாங்கன்னா நம்ம இதுல இருந்து கொறஞ்சிக்கலான் நெனைக்கிறே நீங்க என்ன நெனைக்கிறீங்க
கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஏன்னா இது பொதுமக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்து கண்டிப்பா இருக்கணு ஏன்னா சில பேர் வந்து ஆ அத ஒரு அத பத்தினா ஒரு இது புரிதல் இல்லாத இருப்பாங்க இல்லையா இது இதனால இத கொறச்சா வந்து அ இ ந்த மாதிரி மாசுபட்றத தடுக்கலா இன்னு கொஞ்சோ நம்ம கால அத அதாவ்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கத்துல ஒரு கடைக்கு போறதா இருந்தாலு ஒரு அந்த வாகனம் அந்த இருசக்கர வாகனம் அப்டிதா எடுத்துட்டு போறாங்க அது என்ன ஆகுதுன்னா இன்னு வந்து இந்த உள்ளூர்லேயே இருக்கூ டிய அந்த ஒரு மட்டமான அந்த பெட்ரோல் அந்த மாதிரி ஒரு இதெல்லா நம்ம ஊத்தும் போது நானே நெறைய எடத்துல வந்து பாத்திருக்கே சில பேருக்கு அந்த கொமட்டல் அப்டிங்கற ஒரு விஷ்யோ வரு போகும் போதே ஒரு மாதிரி அந்த அ அதாவ்து பெட்ரோல் அ ந்த வா அந்த வாசத்த தவிர்த்து ஒரு துரு ஆ நாற் அது மாரி தவிர்த்து அது ஒரு வேற மாதிரி ஒரு கலந்த ஒரு இதாக காத்துல வரு அ சில பேருக்கு வந்து அது ஒத்துக்கு ஒத்துக்காம போகு இத நெறைய எடங்கள்ல நானே வந்து பாத்துருக்கே இன்னொரு பக்கோ நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒலி ஒலியிலியு ஒரு மாசுபாடு இருக்குன் சொன்னீங்க கண்டிப்பா அது ஏன்னா அ இப்போ வந்து நா அ எனக் அந்த அனுபவம் இருக்கு நா ஒரு தடவ பேருந்துல நான் அடிக்கடி இந்த வாரத்துக்கு ஒரு தடவ வீட்டுக் வந்துட்டு போறப்போ எப்டி இருக்குனா நா பேருந்துலே தனியார் பேருந்துலே அதிகமா பயணம் பண்ற மாதிரி இருந்ததுனால அப்ப எப்டி இருக்குனா அதிக ஒலி எழுப்பக்கூடிய அந்த சத்தம் வச்ச அந்த பேருந்து போய்ட்டுருக்கு அப்ப போகும் போது என்ன ஆகுதுன்னா நா எனக்கு எங்க வீட்ல இருந்து பண்றாங்க நானு எடுத் து பேசற ஃபோன்ல பேசுறே பேசுறப்போ என்ன ஆகுதுன்னா என் நா அதாவ்து நா சொல்ல வர ஒரு வார்த்தன்னா அந்த சவுண்டு அதோட அந்த சத்தம் வந்து அதிகமா கேக்குது பயங்கரமா அ அவ்ங்களுடைய காது வந்து வலிக்குது சொல்ற அளவுக்கு வந்து என்ன குதுனா அந்த ஒலிப்பெருக்கிலா வெச்சி பயன்படுத்திட்டுருக்காங்க இப்ப கூடோ அ அதெல்லா வந்து அரசாங்கம் இதையு வந்து தட செய்யலா ஏன்னா இது வந்து பெரியவங்குளுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு இதா மாறலா அ இன்னொரு பக்கோ என்னன்னா சத்தமா இந்த ரேடியோக்கள் ஒரு சில எடத்துல வந்து இந்த அ வைப்பாங்க அது என்ன ஆகுதுன்னா ஒரு வீட்டுக்குள்ளியே இருக்கவே முடியாது ஒரு தலவலி வரு நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு சத்தம் ச சத்தோ தானே கேக்கறோ அப்டின் சொல்றோ ஆனா அந்த சத்தம் வந்து காதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வ கேக்கக்கூடிய அளவுதா இருக்கு நமக்கு அத மீறின்ன கேக்கும் போது இன்னு கொஞ்சோ நம்மோ கத்தமோது என்ன ஆகுன்னா நம்மளுக்கு நம்மளதா அது வந்து இன்னு கொஞ்சோ பாதிக்குதுன் நெனைக்கிறே
ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க அ ஏன்னா அந்த பெரியவங்களுக்கு தா அந்த அ அந்த சத்தம் லா ரொம்ப அவுங்களால தாங்க முடியாது நம்மல்லா ஒரு படத்துல கூட பாக்குறோ அ இந்த மானிக்கி பக்கத்துல ஒலிப்பெருக்கி வச்சு அந்த வயதானவர்கள் லா ரொம்ப அதிர்ற மாரி அ து அந்த படத்துல வந்து ஒரு நகைச்சுவைக்காக காம்ச்சாலுமே ஆனா உண்மை நிதர்சனமே அதுதா அந்த பாத்தீங்கன்னா அ அந்த ஒலிப்பெருக்கில வைக்கிறவங்களு வந்து அது ஒரு குறிப்பிட்ட தொலைவுல வைக்கணு அப்படி அந்த மாரிலா கெடையாது சில பேரு லா அ கொஞ்சமே கூட யோசிக்காம என்ன செய்வாங்கன்னா நல்லா வீட்டு பக்கத்திலேயே வந்து ஒரு கம்பத்துல வந்து கட்டிட்டு போய்டுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த வீடு வந்து சின்ன வீடா ருக்கு இதெல்லா நா பாத்திருக்கே கண்ண கொண்டியே அ பக் சின்ன வீடாருக்கு அந்த வீட்டுக் பக் பக்கத்துல கம்பத்துல அப்டி கட்டி வைக்கிறாங்க அந்த ஒலிப்பெருக்கில வர அ இத பாத்தீங்கன்னா ம் அதனுடைய அதிர்வு பயங்கரமா ருக்கு அப்ப அந்த வீட்ல இருக்குறவொங் எப்டி தாங்கிக்வாங்க அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன மனநிலை இருக்கோ அப்டீனு என்னால வந்து அத நெனைச்சு கூட பாக்க முடியல அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா காற்று மாசுபடுதல் வந்து இப்படி ஒரு விதத்துல நடக்குதுன்னா இந்த ஒலிப்பெருக்கி வெச்சு இப்பிடியு வந்து பண்றாங்க இது வந்து ரொம்ப வந்து ஒரு இது இதுக்கும் முன்னெடுத்து க அ இது அரசாங்கம் ஏதாவ் பண்ணாங்க ரா நல்லாருக்கு நெனைக்கிறே அதேமனிக்கி அ ம் அ இந்த குப்பைகள் போடுறதெல்லா வந்து அ ம் அ இப்ப கொஞ்ச அரசாங்கம் முன்னெடுத்து எ எல்லாத்தியு வந்து சுத்தப்படுத்தி வைக்கிறாங்க இருந்தாலு அந்த இப்ப எங்களுடைய எடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எடத் துக்கு வந்து வரமாட்டாங்க அப்ப நாங்க வந்து தொலைதூரம் கொண்டு போயி போடைல அந்த எடோ ரொம்ப அதிகமான குப்பைகள் சேந்த எடமாய்டுது அந்த மனிக்கி நெறைய வந்து நம்ம அக்கம் பக்கத்திலயே சுத்தம் பண்ணி வைக்கலே கொஞ்சோ அ மாசு அடையாம இருக்கு நா நெனைக்கிறே
கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து அரசாங்கம் ஒன்னு எ அடுத்து இது விழிப்புணர்வா எல்லாருக்கும் சொன்ன அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதெல்லாம் தவிர்க்கலாம் ஒரு ஐம்பது சதவீதம் வரைக்கும் தவிர்க்கலாம் ஐம்பது சதவீதம் வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணு நிச்சயமாக உங்க கூட பேசினது ல நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க உங்க கூட பேசினதில மகிழ்ச்சி நன்றி
நன்றிங்க